ஹலோ கேக்குதாங்க ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
சேரிங்க என்ன சாப்டீங்க சாப்டாச்சா இல்ல இனிமேட்டு தானா
சாம்பார் சாப்டே
அப்படியாங்க சேரிங்க சேரிங்க நா வந்து கிர்லு சாப்டே அதுக்கு அப்றோ சிக் சிக்கன் மஞ்சூரியன் சாப்ட்டே அதுக்கப் அப்றோ ஆமா சில்லி சிக்கன் சாப்ட்டே
சேரிங்க லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஓகேங்க ஓகேங்க சேரிங்க சேரிங்க
செரிங்க உங்களுக்கு சில்லி சிக்கன் செய்ய தெரியுமாங்க
ஆ பண்ண தெரியு சொல்லவா ம் சிக்கன் வந்து கழுவி வெச்சி கிட்ட அப்றமா கேப்சிக்கன் இருக்குல்ல கொடமொளகா
கொடமொளகா எல்லாமே தமிழ்ல சொல்லுங்க கொஞ்சோ எனக்கு தமிழ் தாங்க தெரியு இங்கிலீஷ்லா தெரியாதே ஆ செரிங்க
அது வந்து ஆ ஷேப்பா கட் பண்ணி வெச்சிருப்பாங்க அப்றமா வந்து ஆ வெங்காய யமு வந்து ஷேப்பா கட் பண்ணி லேயர் லேயரா வெச்சிருப்பாங்கங்க அப்றமா என்ன பண்ணுவாங்க ஒரு கடை மாரி இருக்கோ அதுல வந்து அ எண்ண போட்டு கொஞ்சம் அ சிக்கன் போட்டு நல்லா இது பண்ணிட்டே இருப்பாங்க அதுலயே அப்பறமா
சிக்ஸ்ட்டி ஃப்வை மாரியே பண்ணனுமா இல்ல
இல்ல இல்ல வெறு சிக்கன் கழுவி வெச்சி சிக்கன் அதுல கடாயில போட்டுக்கிட்டு
ஆ
அது எண்ணெயில வந்து ஃப்ரை கொஞ்சோ லைட்டா பண்ணிட்டே இரு பாங்க அப்பறமா என்ன பண்ணுவாங்க சாஸ் டொமேட்டோ சாஸ் கொஞ்சோ போடுவாங்க போட்டு அதுவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பறமா வந்து
எப்டி செய்யணும்னு தெரியுமாங்க
ஆ தெரியோ
செரி இது முடிச்ச போன அத சொல்லுங்க
அது போட்டு டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்றமா வந்து ஒரு ஆனியன் கடைக்கு அது
இன்ன
போடுவாங்க எப்டி தெரிமா வெங்காயம் கடைக்கு வெங்காயம்லயே கீர மாரி இருக் க்கோ இது வந்து தனியா கட் பண்ணி ம் வெச்சிருப்பாங்க தனியா கட் பண்ணி வெச்சிருப்பாங்க நல்லாதா இருக்கோ அது எல்லா ஃப்ரைட் ரைஸ்ல வந்து பெரிய ஹோட்டல்லல்லா போடுவாங்க அது ஃப்ரைட் ரைஸ்லல்லா போடுவாங்க அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க சிக்கன் கடையில போட்டு அது எண்ணெயில வறுத்து அப்றமா வந்து டொம ட்டு சாஸ்சுசோயா சாஸ்சு பெப்பரு போட்டு நல்லா கலக்கி ட்டு அப்றமா வந்து ஆ கொடமிளகா ஆனியன் ஆ என்னது அது
சொல்லுங்க
ம் அது போட்டு நல்லா ஆ சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் தா போட்டு நல்லாய் மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க திரும்பவோ வந்து என்ன பண்ணுவாங்க பெப் பெப்பர் தா அதிகமா போடுவாங்க அப்றமா வந்து அவுங்க கட அவுங்க கடையில வந்து அதுக்குன்னு ஒரு மசாலா வெச்சிருப்பாங்க அதுப்
செரிங்க உங்க வீட்ல நீங்க என்ன வெச்சிருப்பீங்கங்க உம்
நா ச செஞ்சிது இல்ல எங்க அம்மா செஞ்சிருக்காங்க ஒரு வாட்டி எங்க வீட்ல இருக்
எங்க
எங்க அம்மா வந்து யாராச்சி வீட்டுக்கு விருந்தாளி வந்தா பண்ணுவாங்க அவுங்க கிட்ட கேட்டு பண்ணுவாங்க அந்த மாதி அது அப்புறமா லாஸ்ட் ஃப்ளேவர்ஸ் நா சொன்னல்ல அது வெ வெங்காயம்ல கீர மாரி இருக்கோ அது கொஞ்சோ கட் பண்ணி ஃப்ளேவர்ஸ்கு போட்டு குடுப்பாங்க அது நல்லாதா இருக்கோ எனக்கு புடிக்கு
அப்டியாங்க செரிங்க செரிங்க
ஒரு மசாலாவும் போடுவாங்க அது வந்து குருமா ஓட குர்மாவோட கலர்ல இருக்கோ அதுக்கு ரெட்டா இருக்கோ கொஞ்சோ அது போட்டா இன்னும் என்னது அது ஃப்ளேவர் மா ஆஹா நா அது சொல்லல சால்னா மாரி ஊத்துவாங்கங்க சால்னா மாரி கொஞ்ஜோ ஆ இருக்கும் எங்க அம்மா அப்டிதான் திக்கு கொஞ்ஜோ
ஓ கார்ன்ஃப்ளவாரா கான் ஃப்
கான் ஃப்ளவராஅ மாவு வந்து இது பண்ணிட்டு அதுல எதும் போடுவாங்க கலரும் எதும்
அது போட்டு கொஞ்ஜோ திக்கா இருக்குமா நல்லா இருக்கும் அது செம்மையா இருக்கும் சாப்ட்டா நா ட்ரை பண்ணதுல்ல இல்ல எங்க அம்மா ட்ரைப் பண்ணிருக்காங்க
அப்பிடியாங்க நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கு நா தெரியுதல எல்லாமே என்ன கேட்டாலும்
எனக்கு நா பாத்தா பண்ணிடுவேன் இல்லன்னா யூடியூப் எல்லாம் இருக்குல்ல அதுல பாத்து நா பண்ணிப்பேன் எனக்கு திங்ஸ் எதா இருந்தா நா பண்ணிருப்பேங்க எதுவுமே இல்லன்னா நா பண்ண மாட்டே
டொமேட்டோ டமேட்டோ சாஸ் செய்வேன்னு சொன்னீங்களா அது எப்டிங்க செய்வீங்க வீட்லயே
அது டமேட்டோ எல்லா இருக்குல்ல நல்லா ரெட் கலர்ல அது வெங் தக்காளி என்ன பண்ணுவாங்க நல்லா ரெட்டா இருக்கணு அப்பதா கலர் வரு இல்லன்னா அந்த ஃபேக் கலர் எல்லா ஆட் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்ண கூடாதுன் சொல்லுவாங்க
ஆ ஆ
அடிவூல்ஞ்
சொல்லுங்க
அந்த தக்காளி வந்துந்த தக்காளி வந்து நல்லா ரெட்டா இருக்கணு அதுக்கு ரெட்டா இருக்கணு அது அது வந்து ஃபஸ்ட்டு அ ஒரு பேன்லல்ல தண்ணி கொஞ்சமா போட் நல்லா வேக வக்கணு அது வந்து அ நல்லா சாஃப்டா இருக்கணு அந்த மாரி பண்ணிட்டு கொஞ்சோ அது எதும் ஜி இது சொல்லுவாங்கங்க அது என்ன தெரியில அதெல்லா போட்டு கொஞ்சோ அ அரச்சு தனியா எடுத்து வச்சிருவாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க சும்மா கொஞ்சோ எண்ணய்ல போட்டு அது அந்த தக்காளி ஸ்மெல்ல ல்லா போக அந்த பச்சே வாசன வாரோல்ல அதுக்காக வத வாங்க நல்லா நல்லா கொதிக்கு அது கொதிச்ச ப்றமா அப்புறமா வந்து அவுங்க அரச்சு வச்சிருப்பாங்களா அது எனக்கு தமிழ்ல சொல்ல வர்ல அது அது வந்து அர ச்சு அரச்சது அதுல போட்டு நல்லா கிண்டிட்டே இருப்பாங்க நல்லா கிண்டணு அத்
மெளகாவு போடுவாங்க க்கா மிளகா பச்ச மிளகாவு போடுவாங்க
போடுவாங்க பச்ச மிளகா போடுவாங்க மிளகு இருக் குல அது போடுவாங்க அப்புறமா இன்னொ ரெண்டு மசாலா போடுவாங்க போட்டு அரச்சு வச் சிருக்கா அது கிண்டு கிண்டு கிண்டு கிண்டி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துரு அது அது வந்து பாட்டல்ல போ போட்டு வப்பாங்க
சேரிங்க்க செரிங்க எல்லாமே
நீங்க சொல்லுங்க செரி நீங்க சொல்லுங்க
நீங்க ஏதாவ்து கேட்டாதான சொல்ல நா தா உங்களுக்கு எல்லா
சேரி சமோசா பண்ண தெரியுமா சமோசா
சமோசாக்கு தெரியு ஆனா உள்ள ஸ்டஃபிங் எப்டி செய்யணுனு தெர்லியே
ஸ்டஃபிங் தெரியாதா நீங்க சாப்டும் போது என்னன்ன எல்லா வாயில வர்து
அது தெரியுங்க உள்ளக்கலுங்கு வரு அப்போனா நா சொல்றன நா குத்து மதிப்பா சொல்றப்பாங்க கரெக்டா நீங்களு சொல்லுங்க பஃஸ்ட்டு எண்ணெ வந்து சூடு பண்ணிக்கணு செரியா அதுக்கு அப்புறோ ஆ வெங்காயோ நறுக்கிட்டு வெங்காயோ போட்ருணு தக்காளி வராதுன் நெனைக்கிறே ஏன்னா தக்
ஆஹாம் தக்காளியும் போடுவாங்க கொஞ்சமா போடுவாங்க தக்காளி வந்து நல்லா இது பண்ணிடுவாங்க பெசஞ்சிடுவாங்கல்ல அந்த எண்ணைலியே அது இதாய்டு ம் சொல்லுங்க
அ உர்ளக்கெழங்கு வேக வெச்சுக்கணு ஃபஸ்ட்டு அது சொல்ல மறந்துட்டே தண்ணில போட்டு வேக வெச்சிர்ணு உப்பு கொஞ்சோண்டு போட்டு் அ அதுக்கப்பறோ இது போடுவாங்க மஞ்சத்தூளு கொஞ்சோ போட்டு வேக வெச்சிர்ணு செரியா இதுல வந்து த என்னது எண்ணெ போட்டுட்டு ஆ ஆனியன் வந்து சின்ன சின்னதா வெட்டி போட்டுட்டு வதக்குணு அதுக்கப்பறோ ஆனியன் சின்னதா சுருங்கிரு அதுக்கப்பறந்தா தக்காளி போட்ணு தக்காளி கொஞ்சமா போட்டுட்டு உப்பு அதுக்கப்பறோ கார மிளகாத்தூளு சீரகமு இன்னு பட்டாணி இருக்கு பட்டாணி கூட போடுவாங்கல்ல அதுல
ம் சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க ஏனா நல்லாருக்காதுன் சொல்லி
மிளகா போட்ணு மிளகாவ் சொல்ல மறந்ட்டே பச்ச மிளகா இருக்குல்ல அது சின்ன சின்னதா நறுக்கிட்டு அது போட்ருணு போட்டப்றோ நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி போட்ணுனு நெனைக்கிறே தண்ணி போட்டுட்டு அப்றோ உர்ளக்கெழங்கு இருக்குல்ல அது தோல்லா பிச்சு உர்ளக்கெழங்கு பெசஞ்சி கொஞ்ச கொஞ்சமா பெசிஞ்சி போட்ணு கொஞ்ச கொஞ்சமா இது மாரி இர்க்கணு கெட்டி கெட்டியா கூட இருக்கணு அதுனால போட்டப்றோ இல்லங்க இப்பதாங்க இல்ல இன்னு இருக்கு கேளுங்க ஆ அது போட்டப்றோ அப்டியே வதக்குணு கொஞ்சோ வதக்கிட்டு அப்றோ அ இதுல்லா போடுவாங்களா கருவேப்பிலல்லா
ம்ம் அது வந்து ஆனியன் சா சமோசாக்கு தா போடுவாங்க அது வெங்காயோ சமோசாக்கு தா போடுவாங்க
செரிங்க செரிங்க ஈல பண்ணாலே இது முடிஞ்சிரு இல்ல இது மத் தேவயான லெவலு மசாலாக்கு ஸ்டஃபிங்க்கு ஆ அத எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்றோ மாவு உங்களுக்கு கடைல கூட கெடைக்குங்க அது சமோசா ஸீட் சொன்னா தருவாங்க ரெடிமேட்டா வந்துடுச்சு இது அதுல வெச்சிட் டு உள்ள வந்து அந்த ஸ்டஃபிங் போட்டுட்டு மெதுவா சமோசா சேப்ல அதது ஸ் அது சமோசா சேப்லதா இருக்கு நீங்க கரெக்ட்டா அப்ப கூட பண்ணிட்டு மடிச்சிட்டு எண்ணைல போட்டு பொரிச்சா உங்கள்க்கு சமோசா கெடச்சிடு எப்பிடிங்க கரெக்ட்டா சொன்னனா அந்த ஆனா இதோட எனக்கு ஆன்ன சமோசா தாங்க ரொம்போ பிடிக்கு
எது
ஆனியன் சமோசா அதா எனக்கு ரொம்ப புடிக்
எனக்கு வந்து
குட்டி குட்டியா இருக்
அ பீஃப் சமோசா இல்ல அது கைமா மாரி அரச் சு எங்க அம்மா பண்ணி குடுப்பாங்க அது நல்லாருக்கு ரொம்போ நல்லாருக்கு அது டேஸ்ட்டா இருக்கு நீங்க சாப்ட்டாலு சாப்ட்டுட்டே இருக்கலா அந்த மாரி இருக்கு
தா நல்லா இருக்குங்ளா நா சொல்றது வந்து கிரீன் சட்னி இருக்
வேற ஆஹா வெறு சாப்ட்டா கூட நல்லா இருக்கு உங்களுக்கு கட்லெட் பண்ண தெரியுமா
என்னங்க செரிங்க நம்ப டைம் முடிஞ்சிடுச்சு
சேரிங்க வைக்கற
ஆ செரிங்க ஆ